வணக்கம்ங்க
கம்ங்க நல்லாருக்கேங்க நீங்க எப்டிங்க இருக்கீங்க
நா நல்லா இருக்கேங்க
ஓகேங்க இப்பன்னக்கி பாத்தீங்னா திருவிழா அப்டின்ற ஒரு தலைப்புல வந்து பேசலானு அ முடிவெடுத்துருக்கேங்க
ஆ சூப்பருங்க திருவிழாக்கள்னாலே அது வந்து ரொம்மு கலக்கலப்பா சந்தோஷமா இருக்குற ஒரு விஷ்யம் கிராமமே ஒண்ணு சேந்து கொண்டாறதுதா திருவிழான் சொல்வோ நல்லாவே இருக்கு சொல்லுங்க திருவிழா பத்தி உங்களுக்கு உள்ள அனுபவங்கள் என்னு கிட்ட சொல்லுங்க
திருவிழான்றது வந்து பாத்தீங்க அப்டினா ஒரு மகிழ்ச் சியயு ஒரு ஒற்றுமையையு ஒரு ஆன்மீக உணர்வையு நம்ம மக்களிடையே வளர்க்குது அப்டின் வந்து நா சொல்வேங்க அதாது மனிதரோட வாழ்க்கைல வந்து ஒரு சிறப்பான நிகழ்வு அப்டின் சொல்லுவேங்க மனிதன் வாழ்கைல வேலை பொறுப்பு எவ்ளோ சவால்கள் ஏற்பட்டாலு இந்த மன அழுத்தத்த நீக்கி புத்துணர்ச்சி புத்துணர்ச்சி அழிக்கிறதே வந்து என்ன சொல்லுவேனா திருவிழாதா ஒரு முக்ய ஒரு பங்காருக்கு அப்டின் நா சொல்லுவேங்க
உண்மையான விஷயங்கள் அந்த திருவிழாக்கள் அப்டின் சொன்னாலே அது ஒரு சந்தோஷமான விஷத்தில்யு சேந்தது நனக்கிற பாத்தீங்கனா எங்கியோ இருப்போ நம்ப கிராமளுடை கிராமத்த விட்டுட்டு வேற எங்கெங்யோ எல்லாரு போய்ருப்பாங்க ஆனாந்த திருவிழா அப்டின் சொல்லிட்டா போதும் எங்கிருந்தாலு அங்க வந்துருவாங்க கிராமத்துக்கு வந்தந்த திருவிழாவை எல்லாரு ஒன்று சேந்து அத வந்து சந்தோஷமா கொண்டாறது அது ரொம்ப சந்தோஷமான விஷ்யம் அதுல்லாம அந்த திருவிழாக்கள் நேரத்துல பாத்தீங்கனா நெறய அலங்கார பொருட்கள் இருக்கும் அடுத்தது ராட்டினம் சுத்தறது இருக்கு நறய வந்து கைல அந்த மருதானின்றது ஒரு அச்சு மாரி வச்சுருப்பாங்க அந்த மாரி இருக்கும் வளையல்கள் பொட்டு இந்த மாரி நறய விஷ்யங்கள் இருக்கு நம்ப அத போயி எவ்ளோ பொருட்கள் நம்ப வீட்ல வாங்கி வச்சிருந்தாலு அந்த திருவிழாக்கள்ல போயி கை நெறய வளையல் போட்டுக்குறது அந்த ராட்டினம் சு த்ரது இந்த மாரி விஷயங்கள் வந்து ரொம்பவ்மே பாக்கறதுக்கு நம்பளுக்கு வந்து அது அத வாங்கி நம்ப போட்டுக்குறதுக்கு அவ்ளோ சந்தோஷப்படுவோ அவ்ளோ ஆர்வமா இருப்போ திருவிழாக்கள் ஆரம்பிச்சிட்டாலே போது நம்ப சீக்கிர போ திருவிழா வரணு நம்ப அங்க போவுணு அப்டின்ற மாரி கொஞ்ச சூப் ப்பரா இருக்கு அது நம்ப அத பாக்கறத்துல அவ்ளோ ஆர்வமாவு இருப்பொம் அத நெனைக்கம்போது நம்புளுக்கு ஒரு சந்தோஷ வருது
ஆமாங்க அதாது தமிழகத்ல பாத்தீங்கனா ஒவ்வொரு உய் ஊர்லயுமே ஒவ்வொரு கோயில்கள்ல வந்து ஆ ஒவ்வொரு வர்ஷமே வந்து திருவழா வந்து கொண்டாடப்பட்றாங்கங்க அதாவது மக்கள் அனைவருமே மகிழ்ச்சியா ஒன்று கூடி கொண்டாடுவாங்க வீட்ல வந்து நல்லா தடபுடலா எல்லா சமச்சு அ‌ விரு விருந்தாளிங்களுக்கு எல்லாமே சொல்லி அந்த எல தளவால எல போட்டு நல்லா சாப்பாடு திருவுழா அப்டினாவே வந்து அவுங்க ஊர்ல திருவுழாவா இன்னக்கி வந்து ஒரு ஃபுல்லா இன்னக் போய்டு நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியத அப்டின் சொல்லுவாங்கங்க அதாது திருவிழாக்கள்லா மஞ்சுரட்டு இந்த மாரி வப்பாங்க அந்த மஞ்சு விரட்டலா பாத்தீங்கனா நல்லா பாக்கறதுக்கு வந்து ரொம்ப ஆவலா நெறய பேர் போவாங்க அதல்லா வந்து ஒரு ரு என்ன சொல்ர ஒரே ஒரு சந்தோஷமா ஒரு உற்சாகமா இருக்குன் சொல்வேங்க
உண்ம நீங்க சொல்றது கரெக்ட்டு அந்த திருவிழாக்கள் அப்டின் பாத்துட்டா ஒரு கிராமத்துல் திருவிழான் ஆரம்பிச்டா போதும் ஒரு மாசத்திலிருந்து அந்த கிராமத்துல இருக்குற ஒரு ஒரு வீட்லருக்கறவங்க வந்து அன்னதான போடற மாரி வச்சிருவாங்க அப்ப பாத்தீங்கனா அந்த கிராமத்லயே அந்த ஒரு வீட்ல மட்டுந்தா அடுப்பு எரியு அவுங்க மட்டுதா சமைப்பாங்க மீதி எல்லாரு என்ன பண்ணுவாங்கனா அங்க போய்தா சாப்ட்ருவாங்க அவுங்க போட்ற அன்னதானத்த வந்து சாப்டுவாங்க அது வந்து அவுங்க ஒவ்வொரு ஒரு வீட்லயிருக்குற உணவ வந்து எல்லாரு ஷேர் பண்ணி சாப்ர மாரி எல்லாரு ஒன்று அப்டின் காட்றதக்காகவே அந்த ஒரு விஷ்யத்த வச்சுருப்பாங்க கிராமத்து சைல அப்ப பாத்திங்கனா நம்பளுக்கு எல்லா வகையான சாப்பாடு கெடக்கு எல்லாமே புளியோதரிய்லருந்து சக்கர பொங்கல் வெண்பொங்கல் தயிரு இப்படி தயிர் சாதம் எல்லாமே இருக் கும் அத வந்து எல்லாருமே போய் சேந்து எல்லாத்துலயு கொஞ்ச கொஞ்சம் இப்ப நம்ப வீட்லன் பாத்தீங்கன்னா ஒரு உணவு மட்டு தானே சமைப்போ இப்ப அந்த கிராமத்துல சமைக்கும் போது எல்லா உணவுமே இருக்கும் அத போய் எல்லாரும் சாப்டு சந்தோஷப்பறது அதுக்கப்புறம் மஞ்ச தண்ணி ஊத்தி விளையாடுறதுன்னு ஒரு நிகழ்ச் சி ஒன்னு நடக்கும் அதுவு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா குழந்தைங்கல்லா சேந்து ஒன்னா வெளையாடுறது ஒரு ஒருத்தவங்கள புடிச்சு அவுங்கள வேணும்னே அவுங்க தலைல மஞ்ச தண்ணி ஊத்தி விளையாடுறது இப்பிடி நறைய விஷ்யங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதெல்லா நெனச்சு பாக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்னடா வருஷத்துல ஒரே ஒரு திருவிழா மட்டுந்தா வருதே இந்த கிராமத்துல அடிக்கடி வந்தா நல்லா இருக்கு அப்டின்ற மாரி ஒரு உணர்வு வருதுங்க எனக்கு
ஆமாங்க இப்ப பாத்தீங்னா நெறைய ஊர்கள்ல தேரோட்டம் காவடி கரகாட்டம் பொய்க்கால் குதிரை மயிலாட்டம் இந்த மாரி நெறையா திருவிழாக்கள்லா வப்பாங்கங்க அதுக்குல்லா பாத்தீங்னா நைட் பாத்தா கலை நிகழ்ச்சி வப்பாங்க ஆடல் அப்ரோ தேர் திருவிழாவால பார்த்தீங்ன்னா அந்த தேர் வந்து அந்த ஒரு தெப்பகுள இருக்கோ அதவந்த சுத்தி வருங்க அந்த தேர் சுத்தி வரும்போது அவ்ளோ கூட்ட இருக்கோ அத பாத்தா அவ்ளோ மகிழ்ச்சியா இருக்கோ இந்த தேர் திருவிழா நமக்கு ஆஹ் மாசத்துல ஒரு டைம் வராதா அப்டின்னு அந்தளவு வந்து அவ்ளோ மகிழ்ச்சியாவோ சந்தோஷமாவோ இருக்குங்க நைட்டு பாத்தா அந்த கலை நிகழ்ச்சி பாக்க போறப்ப அங்கே ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க அதுவும் ஒரு என்ன சொலறது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வா இருக்குன் சொல்விங்க
சூப்பர் அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புது புது படங்கள் வந்து அப்பல்லா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓடி முடிச்ச படங்கள்ல்லா பாத்தீங்கன்னா டிவிலவந்து கேசட் எடுத்து போட்டுவிடுவாங்க கிராமத்துசைல்லா பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு குழந்தை பருவத்துல அந்த மாரில்லா போடுவாங்க நறைய பேர் அந்த வீஅந்த கிராமத் சயில்ல பாத்திங்னா நறைய பேர் வீட்டுல டிவி இருக்காது அப்ப பாத்தீங்கன்னா அந்த மாரி விஷயங்கள்லா வந்து அந்த பண்டிகைனி அப்ப வந்து போடுவாங்க பாரதம் அப்டின் சொல்லிட்டு அந்த நா ஒரு மாரி பாரதம்னா ஒரு கதையப்ப என்ன சொல்லலா பிரசார் சாவித்திரி இருக்காங்கல்ல அவங்க கதையோ இல்ல யாரோ ஒருத்தவங்க கதைய வந்து எடுத்துக்கிறது இப்ப ராமாயணம்னா அதுல வந்து ராமன் சீதையோட கதையோ அதெல்லா வச்சு நடிக்கிற மாரி ஒரு வாரம் ஃபுல்லாவே அது போடுவாங்க அந்த மாரி விஷயங்கள போய் ஆஹ் கூத்து போடுறது அப்டின் சொல்லுவாங்க அத போய் குழந்தைங்க போய் பாக்ரது பெரியவர்ங்க போய் பாக்குறது இப்டி பாத்தீங்கன்னா அந்த திருவிழாங்கறது அந்த ஒரு மாசம் ஃபுல்லாவே வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கோ எல்லா விஷயங்களையோ ரசிக்கிற மாரி இருக்கும் பாக்குற மாரி இருக்கும் அதெல்லா வந்து நம்மளுக்கு வந்து ஐயோ அவ்ளோ தானா முடிஞ்சிருச்சா திருவிழா அதுக்குள்ள முடிஞ்சிருச்சே அப்டின்ற மாரி ஒரு உணர்வ உண்டாக்கும் அது வந்து அவ்ளோ சந்தோஷம் நம்மளோட நண்பர்கள் நம்மளோட உறவினர்கள் எல்லாருமே வந்து அப்ப வந்து ஒண்ணு சேருவாங்க இப்ப காலேஜ்ல படிக்கிறவங்லா என்ன பண்ணுவாங்கனா அவங்க கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாரையு கூட்டிட்டு வருவாங்க இந்த திருவிழாவுக்கு அப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அஹ் போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்ட்டுக்கிட்டு வளையல் போட்டுக்கிட்டு இப்டி நறைய விஷயம் முக்கியங்கள் வந்து பசங்க வந்து அந்த டைம்ல சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த வந்து அத பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்
ஆமாங்க இப்ப பாத்தீங்னா மாணவர்களுக்கு திருவிழாக்கு உள்ள தொடர்பு என்னன்னு பாத்தீங்கன்னா திருவிழா அப்டின்னு வந்துருச்சின்னாவே அவங்க வந்து என்னனா கலாச்சாரத்த பத்தி நறைய அறிஞ்சுக்க அவங்களுக்கு வந்து ஒரு உதவியா இருக் குடும்பத்தோட நேரம் செலவிட்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க ஏன்னா ஸ்கூல் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்க அவங்களுக்கெல்லா என்னனா லீவே கெடைக்காது அப்ப இந்த திருவிழா அப்டின்ற டயத்துல வந்து பர்மிஷன் கேட்டு போவாங்க அப்பலா வந்து என்னனா அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் குடும்பத்தோட நம்ம சேர்ந்து ஒரு நேரம் செலவிட்டு நம்ம திருவிழா கொண்டாட போறோ அப்படின்றது அது வந்து அவங்களுக்குல்லா வந்து எப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாவே இருக்கும்னு சொல்லுவீங்க அதாவது திருவிழாக்கள்ல ஒற்றுமை ஒழுக்கம் இதெல்லாம் நம்ம வந்து கற்பித்து நடக்கணும்னு சொல்லுவிங்க ஏன்னா திருவிழாக்கள்ல வந்து நெறைய விஷயங்கள் வந்து நடக்கும் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம ஒரு ஒழுக்கம் ஒற்றுமைய வந்து கடைபிடித்து நடக்கணும் இளைஞர்கள்ல இருந்து எல்லாரும் அப்டிஞ்சிப்பா சொல்ட்டு நான் சொல்றேங்க
உண்மையான விஷயம் இதுல இன்னொரு விஷயமும் நா பகிர்ந்து கொள்ள விரும்புறே பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஊர்ல ஒரு திருவிழா காப்பு கட்டிட்டோ அப்டின்னு சொல்ல வந்தது நா வச்சுக்குங்லே அந்த நாளில் இருந்து யாரு வந்து அசைவ உணவு சாப்டக்கூடாது ஆஹ் குடி பழக்கமொ இப்படி எந்த பழக்கமொ இல்லாம வந்து இருக்கணும் அப்படிங்கறது வந்து கடைபிடிப்பாங்க அதுலயே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு சிறந்த குணம் தெரியுதல அந்த பண்டிகை நாள்ல யாருமே வந்து நீங்க எவ்வளோ பெரிய ஒரு குடிகாரராவே இருக்கட்டும் எவ்ளோ பெரிய தீமை செய்றவராவே இருக்கட்டும் அந்த காப்பு கட்ன அந்த நாள்ல மட்டும் அவர் எந்த ஒரு தீய பழக்கத்தையும் செய்யாம ரொம்ப ஒழுக்கமாவும் நல்லாவும் இருப்பாங்க இத மெயினா அவங்க வச்சதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா இந்த மாரி திருவிழாக்கள் வரதுக்கு காரணமே மக்கள் வந்து ஒழுக்கத் அசைவ உணவு சாப்பிட மாட்டாங்க எந்த ஒரு கெட்ட கெட்ட விஷயங்களும் செய்ய மாட்டாங்க அவ்ளோ வந்து ஒரு கண்ணியமா நடந்துப்பாங்க அதெல்லா வந்து பாக்கும்போது எனக் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஐயோ எல்லா நாட்களுமே திருவிழாவே இருந்தா நல்லா இருக்குமே அப்ப எல்லாருமே ஒரு நல்லபடியா இருப்பாங்களே எந்த ஒரு கெட்ட செயலும் செய்யாம இருப்பாங்களே அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு வரும்
ஆமாங்க இப்ப பாத்தீங்கன்னா திருவிழாக்கள் அப்படின் பாக்கும்போது ஒரு என்ன சொல்றது அஹ் கோவில் திருவிலாலாம் பாத்தீங்னா அதாவது கிடா வெட்டுன் சொல்லுவாங்க அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா உஹம் எல்லாரையு உட்கார வச்சு ஒரு வட்டையில கறி மீனுல சமச்சு அந்த மாரிலாம் எங்க கிராம சைடுலாம் பண்ணுவாங்கங்க அந்த மாரி இருக்கும் போதல்லாம் நெறைய பசங்க என்ன பண்ணுவாங்க காப்பு கட்டிருந்தா சரி என்ன பண்ணாலும் சரி ஒரு தீய பழக்க வழக்கங்கள செஞ்சுட்டு ஒரு பொறுப்பு ப்பு இல்லாம இருப்பாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப தப்புன்னு நான் சொல்வேங்க
அப்படியா ஆனா சில பல சில கிராமங்கள் பாத்தீங்கன்னா அந்த மாரி செயல்கள ஆனா செய்யாம வந்து இருப்பாங்க அஹ் கடவுள் மேல ஒரு பக்தி அது வந்து அந்த பயம் அப்டி கலந்து இருக்கிறதுனாலவே சில பேர் அந்த திருவிழாக்கள் டைம்ல அது இல்லாம இருப்பாங்க அதே மாரிதா இருக்கனும் அப்டிங்றது என்னுடைய இது அதே மாரி எல்லாருமே அந்த திருவிழாக்கள் தினமும் இருக்கு அப்டின்றத நெனச்சிட்டு எந்த ஒரு தீய செயலும் செய்யாம இருந்தாலே போதும் நாடு ரொம்பவும் சூப்பரா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து
ஆமாங்க இந்த திருவிழா டயங்கள்லலா குழந்தைகளுக்கு வந்து புதிய ஆடை வாங்குவாங்க அது என்னன்னா அவங்களுக்கு அவ்ளோ மகிழ்ச்சியா இருக்கோ அதாவது நா இந்த இந்த இதுல விளையாடணும் இந்த பொம்மையில விளையாடணும் இந்த பொம்ம வாங்கித்தாங்க அந்த ராட்டின சுத்தணும் அப்டின்ற போது அஹ் நம்மள விட எல்லாரையு விட அ சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து என்னன்னா திருவிழா வரப்போகுது அப்படின்னாவே அவங்களுக்கு ஒரு தனி விதமான ஒரு மகிழ்ச்சியும் ஒரு உற்சாகமும் இருக்கும்ன்னு நான் சொல்வேங்க
ஆமாங்க நம்ம நறையவே நம்ம திருவிழாக்கள் பத்தி நறையவே பேசிட்டோ அத நெனைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம அடுத்த தலைப்புல பேசலாம் நன்றி
நன்றி